உம் என்ன பண்ணிட்டுருக்க நல்லா இருக்கியா
நல்லாருக்கே நீ எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்களா ஆக்சொலி ஒரு வாரம் காலேஜூக்கு பா இருக்கவே முடியலையே உனிய
ஆமா என்னா பண்றது கொஞ்சொ பிசியாயிட்டே
ஏன்னா இப்ப வந்து என்ன சொன்னா கிளைமேட்டுக்குள்ள வெதர் சேஞ்ச் ஆவுதுனால எல்லாத்துக்கு த்ரோட் இன்பெக்க்ஷனாயிருக்கு அதான் சேரி நானும் போன் பேசணும்னா எனக்கு கொஞ்சம் ரெண்டு ஒரு வாரமா த்ரோட் இன்பெக்க்ஷன் ஆயிட்டு சரி நீனும் வரலனா அந்த ரீசனா இருக்குமோ அப்படின்னு நினைச் நம்ம காலேஜ்ல இருந்து டூ கூப்ட்டு போறாங்க உனக்கு தெரியுமா நீன்னு வரியா
அப்படியா என்னென்ன டூர் போறீங்க எனக்குதெரியலையே யாரும்
ஆக்சொலி அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்ணியாக் குமரி ராமேஸ்வரம் அந்த மாதிரி போடுணுன்னு சொல்லிட்டு ட்டுருவாங்க
சரி
அதுக்கு பிறவு இங்க பாம்பேல ஒரு டெம்பிள் சொன்னாங்க அது சரியா எனக்குஸ் நா நார்த்துல அது எனக்கு சரியா தெரியல அங்கப் போணு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த டெம்பி்ள்கல்லா போனு அதுப்ரோ அங்க நிறைய வந்து ம் சயின்ஸ்ன்ரேடர்க் கே பாம்பேல ஒண்ணு நல்லா இருக் கொஞ்ச நா நேஷனல் பார்க்கு அந்த மாரிலா இருக்குன் சொன்னாங்க அங்கெல்லா போகணும்னாங்க எப்படியு ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் ஆகும்ன்னாங்க ஆனா சிக்ஸ் டேஸ் வேற அம்மா அலவுட் பண்ணுவாங்களானு எனக்கு தெரியல இப்ப தான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவரா இருந்ததுனால அலோ பண்ணுவாங்களானு தெரியல சேரி நா சொல்லி என்னோட ஃப்ரெண்டிட்ட கேட்டு பாக்குறே அதுக்குபிறகு நம்ம வீட்டுல சொல்லிக்கிடலா ஃப்ரெண்ட்ஸ்லா வறாங்களா என்ன எதுன்னு கேக்குறதுக்கு அம்மா கேட்டாங்க
ஓ சரி சரி நானு ஓ எனக்கு தெரிய எனக்கோ அஞ்சு ஆறு நாள் வீட்டுல விடுவாங்களானு தெரில நானு அம்மாட்ட கேட்கணு அப்படி இருந்தா நம்ம இப்ப போற மாரி பிளான் இருந்துச்சுன்னா அ என்ன பண்ணலா மத்த ஃரெண்ட்ஸ்ட்டலா கேட்டியா
ஆக்சுவலி நம்ம தோ கன்னியாகுமரி இ அந்த மாரி போம்போ வந்து ஏர்லி மார்னிங் சன் செ ரைஸ் ஆகறதான் பாக்க கூட்டிட் போவாங்க அப்பனா இங்கிருந்து நம்ம ஒரு த்ரீ ஓ கிளாக் போர் ஓ கிளாக் போற மாதிரியேதா இருக்கு ஏனா அங்க வந்து பைவ் தேர்டி இருக் தமனா சன் ரைஸ் ஆகு ஏனா அ கன்யா அந்த மாரி சொல்லுனு சொல்லா அந்த சன்ரைஸ தா பாக்க மைன்னா போவாங்க
சரி சரி இப்ப இப்போ இ நீ மும்பை இது சொன்னில அப்போ அங்க வந்து மத்த ஃபுட்ஸ்கலா ஒத்துகுவாஙகளா போலானாங
மத்த ஃபிரண்டஸ்னா ஒரு பத்து பேர் வந்து பைசா கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து நம்ம சவுத்ல இருந்து நார்த்தக்கு போம்போ அங்கயும் பாக்குமே நேஷனல் பார்க் எப்படி இருக்கு அங்க மும்பையிலயே ரொம்ப பெருசா இருக்கு அதனால நல்லா இருக்கு என்னெல்லா இருக்கு ஃப்ரண்டா இருக்குமானு சொல்லிட்டு பாக்க போரோன எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டாக இருந் ருக்காங்க சேரி நம்மளும் நம்ம எடத்த விட்டு போலாமே கொஞ்சோ பாக்கலாமே அப்படின்னு தோணுது
இன்னு எனக்கே எஃக்சைட்டா தா இருக்கு ஏன்னா நீ சொன்னப்போ நறைய இந்த பார்க்கதா சொன்னியா சரி நம்மளு ஒரே நம்ம இப்ப நம்ம இங்கயே கொஞ்சோ ரவுண்ட் அடிக்கிறதோட அங்க போய் பார்த்தா கொஞ்சோ நல்லா இருக்குல நம்மளுக்கு கொஞ்சோ எக்ஸ்பீரியன்ஸ் கெடைக்கும் வெளி ஆ ஸ்டேட்டுக்கு போயி நம்ம அங்க உள்ளவங்களுடைய இத பாார்கக்கலா அவங்க என்ன மாரி நடைமுறைல இருக்கு எப்படி நம்மளட்டா பேசுறாங்க ட்ரீட் பண்றாங்க நிறைய கத்துக்கலா புதுசு புதுசா கத்துக்கலா ஒரு புது இடத்துக்கு போனா மாரி நம்மளுக்கு ஒரு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கு எனக்கு ஆச தா அங்க போனு ஆனா வீட்டுல பர்மிஷன் கேட்டுட்டு அவங்க ஓகே சொன்னா நா இந்த மாதிரி மும்பை அந்த மாதிரி போலா இல்ல அப்படின்னா நம்ம இங்க பக்கத்தலயே ஆ நீ சொன்னில சன்ஸ் ஆ சன்ரைஸ் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட் ட்டு நம்ம அங்க உள்ள ஒரு இதுவு பாத்துட்டு வரலா எனக்கு அது ஏதோ ஒரு டூர் போனு னா அப்பதான கொஞ்சோ மன மைண்ட் கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆகு
கண்டிப்பா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகு அம்மா அப்பாட்ட போனும்னா நம் போவோ அம்மா அப்பா கூட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லல ஆனா இவ்வளோ தூரமா நம்மள கூட்டு போ மாட்டாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸோட போனா கொஞ்சம் நம்ம கொஞ்சோ நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் வந்து இப்ப இங்கேயு சரி இங்க நம்ம எதுல பொதுவா சொன்னா சவுத் சைடு வந்து டெம்பிள் எல்லா வித்தியாசமா இருக்கு நம்ம இப்ப நியூஸ் பேப்பர்ல அந்த கூகுள்ல அதலெல்லா பார்க்கபோது வந்து நார்த் சைட்ல வந்து டெம்பிள் வந்து வித்தியாசமா இருக்கு ஆக்சுவலி நா கேள்விப்பட்டிருக்க என்னோட பக்கத்துல என்னோட சிஸ்டர் பக்கத்து வீடு சிஸ்டர் வந்து மும்பைக் இங்க வந்து மேரேஜ் ஆகி போயிருகாங் அவங்க சொல்லுவாங்கா டெம்பிள் எல்லாம் அங்க லேடிஸ் அலோ பண்ணுவாங்க அவங்களே வந்து இப்ப சிவன் டெம்பிள் லா இருக்கு அவ்வளா அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நம்ம இங்கி நம்ம என்ன பார்த்தோ பட் அது பண்ணது தப்புதா அஉன் வந்து பண்ண கூடா இன்னொரு விசி விசிய என்னனா இங்க வந்து நம்ம இதுல வந்து அந்த கருவறைக்குள்ள வந்து பெண்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க அதெல்லா பாக்கோம்போ கொஞ்சோ டிப்ப சொ அவங்க சொல்வாங்க நாங்களா போவோம் அந்த மாரிலா இருப்போ அதல்லா ஏனா ஒரு கல்சர்னு ஒன்னு ஃபெஸ்டிவல்ஸ் ஒன்னு கல்சர்லா பாக்கபோ ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதெல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ன்னு தோணுது
ஆமா ஆமா அத அந் அங்கங்க கல்ச்சர் தெரிஞ்சு வச்சுக்கணு அதுவும் நமக்கு நல்லதுதா அதது அன்னில அங்க நம்ம இடத்துல ஒரு மாதிரி ஃபுட் இருக்கு அங்க ஒரு ஃபுட்டு இருக்கும் சோ அதையும் நம்ம வந்து அத டேஸ்ட் பண்ணி பாக்கணு எனக்கு அது ரொம்ப நாள ஆசை ஆ இந்த ஏ நெறையா சொல்றாங்க எனக்கு அங்க உள்ள ஜாங்கிரிலா மும்ப மும்பையில பாரத்தீங்கன்னா ஜாங்கிரிலா வேற மாரி போடுவாங்களல்லா ஸ்வீட்ஸ் வந்து அங்க ரொம்ப நல்லா ரசகுலா ரசமாயில் நிறைய நெறைய இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லா நெறையா பண்ணுவாங்க
நம்ம இல வந்து அல்வா சாப்பிடுவோ அப்ரோ பால்க் பால்கோவா சாப்பிடுவோ ஆனா அங்க வந்து நா கேள்விப்பட்டிருக்க பக்கத்து அவங்க சொல்லுவாங்க அங்க அதெல்லா கெடைக்காது இங்க சொன்ன மா ரசகுல்லா குலோப்ஜா அது பிறகு ஜாங்கிரியே பண்ணுவாங்க அவங்க ந பா்த்திருக்க அவங்க சொல்லுவாங்க ஜாங்கிரி பண்ணுவாங்க பக்கத்துவீட்ல வந்து ரெசிபி குடுப்பாங்க அதெல்லா எனக்கு ரொம்ப ஆச்சிரியமா இருக்கு இந்த மாரி பண்றாங்கலா அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்ஸ்லா விரும்புவாங்க நம்ம இதுல வந்து எல்லாமே இந்த சைடுல வந்து ரொம்ப ஸ்பைசிஸ் ஐட்டம் தா ப அவங்க வந்து இனிப்பு ஐட்ட தா அந்த மாதிர நம்ம வந்து ஒரு கல்யாணம் சொல்லபோனா நம்ம சமையல் பண்றதுன்னு சொன்னா ரைஸ் இருக்கு சாம்பார் இருக்கு ரசோ இருக்கு மோரு இருக்கு அவியல் பொரியல் வத்த கொழம்பு அப்லோ அந்த மாரி இருக்கு ஆனா அவங்க எது அப்படியே அப்போசிட்டா இருக்கு புலாவ் ரொட்டி பூரி பாஜி பன்னீர் அந்த மாரி இருக்கும்ன்னு சொல்லி அவங்க பக்கத்துல சொன்னாங்க கொஞ்சோ டிப் ப்ரண்டாதா இருக்கு
அது அதே மேரியே சப்பாத்தி பாத்தீங்னா நம்ம போற சப்பாத்திலா அந்த அளவுக்கு இருக்காது அவ்ங்க போர்ற சப்பாத்தினா அது எப்டிதா சாஃப்ட்டா ஆவ்து இல்ல நேச்சுரலா சாஃப்டா ஆவுமா இல்ல அதுக்குன் தனியா மாவு வச்சிருக்காங்களா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆச அந்த மாரி ஒரு சப்பாத்தி நம்பளு போட்டு சாப்புண்ணு ஆ ஒரு சாஃப்
ஆக்சுலி என்னன்னா ம் அவ்ங் அந்த நார்த்து சைட்ல வந்து அந்த கோதும வெளயுதுன் சொல்றாங்க பக்கத்து வீட்டக்கா வந்து மாவ கொண்டு வந்தாங்க பத்து கிலோ மாவு அப்ப அவ்ங்க சொன்னாங்க இது என்னக்கா ரொட்டி போட்டுனாலு கொண்டு வந்தாங்க என்னக்கா நீங்க சொன்ன மாரி சாஃப்ட்டா இருந்ச்சி அப்ப நா கேட்ட இது என்னக்கா மைதா சேத்தீங்களான்னு இல்ல இல்ல பாம்பேக்குள்ள ரொட்டி மாவு நா கேட்ட அங்க எதுவு ஆடு எது பண்றாங்களா அப்டின் கேக்கப்போ அவ்ங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லம்மா அங்கதா கோதும வெளையுது அதுனால அங்க உள்ள கோதும வந்து மொதோ தனமா இத வந்து எடுத்துக்டுதாங்க அந்த கோதும வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக் கு அதே மாரி அங்க அரைக்க நல்லா மாவு அரைக்க மிஷின் வந்து ரொம்ப சாஃப்ட்டாவே அவ்ங்க அரச்சி குடுக்குறாங்க இங்கெ நம்ம ஊர்ல பொருத்தளவு அந்த மாரி குடுக்கல இங்க நம்ம எவ்ளோதா வாஷ் பண் ணி அத காய வச்சி சாஃப்ட்னஸ் கெடைக்க மாட்டிது அத மாரி அவ்ங்க வந்து நல்ல வெண்ணைய ஊத் திதா மாவ பெணைவாங்க ஒரு சிலவங்க வெண்ணைய ஊத்துவாங்க ஒரு சிலவங்க பச்ச மா அவங்க அன்னைக் ஒரு நாள் ட்ரை பண்ண குடுத்தாங்க நா பச்ச மாவு வச்சு தா ட்ரை பண்ண ஆனா சாப்ட்டு வன்ச்சு என்ன டிஃப்ரண்ட்னா நம்மளுக்கு வந்து அவளுக மொதல் தரம் கோதும மாவ வந்து அவ்ங்க யூஸ் பண்றாங்க நம்ம வந்து ரைஸு மொத ரைஸு யூஸ் பண்றோ அவ்களுக் குற அந்த மாரி மொதொ தரொன்னால அவ்ங்களுக் குவாலிட்டியானத னால அவ்ங்களுக்கு வந்து அதுல மாவு நறைய சேருது சாஃப்ட்னெஸ்ஸு கெடைக்கி
ஆமா அதேதா என்னோட ஃப்ரண்டு அப்புடிதா நா ஒரு தட வெளியில போயிட்ருக்குறப்போ ஃப்ரண்டு வீட்டுக்கு பொயிற்ந்தப்போ அவுங்க வெறும் வெறும் மாவுதா வேற எதுமே ஆட் பண்ல வெறும் மாவு உப்பு தண்ணி அவ்வளதா நல்லா தண்ணி போட்டு நல்லா பெஸ் நல்லா ஆனா அதுல வந்து ம பெசய்றது தா ந அதோட நுணுக்கமே நல்லா பெசஞ்சி அத ஊற வெச்சி அதுக்கப்றம் போட்டு குடுத்தா அவ்ளோ அருமையா இருந்துச்சி அதோட அத தொட்டுக்க வந்து ஆ பன்னீர்னு ஒண்ணு பண்ணி குடுத்தாங்க அது அத ரொம்ப சாஃப்டா இருந்துச்சி அது நம்ப இங்க பண்றதோட அவ் வ்ங்களோட அந்த பன்னீரு அவ்ங்க ஒரு பாலாக்கீர பன்னீர்னு ஒண்ணு பண்ணுவாங்க அது வ அதோட வெரைட்டியே வேற மாரி இருக்கு அதுக்கு அந்த சப்பாத்திக்கு சாப்புர்றப்ப இன்னு சாஃப்ட்டா இருக்குனு அப்ப கூட கேட்ட ஆ இந்த பன் இந்த பாலக்கீர நீ எப்போதுமே எடுத்துப்பீங்ளா அப்டின் கேட்டதுக்கு நாங்க எப்போதுமே இந்த பாலக்கீர பாலக்கீர சப்பாத்தி பாலக்கீர பூரி பாலக்கீர வச்சி நறைய பண்ணுவோ நாங்க எங்களுக்கு இது வந்து ரொம்ப நாங்க ஃபேமஸ் இது உங்களுக்கு இங்க எப்டி முருங்கக்கீர மாரி பண்றீங்ளோ எங்களுக்கு அது மேரி அது பாலக்கீர இது வந்து நாங்க எப்போதுமே இது யூஸ் பண்ணுவோ அது வந்து ஒடம்புக்கு நல்லது ஹெல்த்தி நல்லா இருக்கு நம்ம ஸ்கின்லேந்து ஹேர் வரைக்கு இந்த வந்து இந்த பாலக்கீர வந்து ரொம்ப ஹெல்த்தி இத நாங்க எப்போது வாரத்துல ஒரு ஃபோர் டேஸ் எடுத்துப்போ எங்களுக்கு நாங்க வந்து வெஜ் நான்வெஜ் ரொம்ப விருவ மாட்டோ வெஜ்ஜு தா மோஸ்ட்லி நாங்க வெஜ்ஜு தா எடுத்துப்போ ஏன்னா அதுலதா நறைய பொ ப்ரோட்டீனு நறையாவு இருக்கு ஆ மத்தப்படி விட்டமின் டி இருக்காது மத்தப்படி இருந்தாலு எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆ வெஜ்ஜு தா எங்களுக்கு ரொம்ப நாங்க விரும்பி சாப்டுவோ அத சப்பாத்தி மோஸ்ட்லி சப்பாத்தி தா இருக்கு உங்கள மாரி ரைஸ் நாங்க எடுத்துக்க மாட்டோ சப்பாத்தி தா எடுத்து அப்படின்னு அவங்களோட அவங்க அந்த செய்து உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல்லான் எங்களிட்ட பகிர்ந்தப்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு பரவாயில்லையே பரவாயில்லைய எப்படில்லாம் எடுத்துக்கிறாங்களேை நம்மலாம் நான்வெஜ் எடுக்கலனா ஒரு மாிரி ஆயிடுவேன் ஒரு நாலு வாரத்துல ரெண்டு தடவை மூணு தடவை எடுக்கலன்னா ஒரு மாரி ஆயிடும் அவங்கல்லாம் அப்டி கிடையாது எங்களுக்கு வெஜ் எடுக்கலனா ஒரு மாதிரி ஆகணும் அவங்களோடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட பகிர்ந்தப்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்லையே வெஜ்ஜி வெஜ்க்கு இவ்ளோ இம்பார்டன்ட் தராங்களே உடம்பு ஹெல்த்தி ஹெல்த்துக்கு பாக்கறாங்களேங்கிறப்ப அது ரொம்ப எனக்கு இதா இருந்துச்சு அதனால கண்டிப்பான நம்ம
அங்க வந்து இப்ப நம்ம இப்ப சாப்பாடு ஃபுட் சொல்ல போப்போம் ஆனா நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்ததுனால நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கொஞ்சம் அந்த விருப்பப்படுவோம் நாலாவது நாளைக்கு நம்ம சாப்பாடு தான் நம்ம ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சாப்பாடு சாப்பிடலைய வில வரலன்னு சொல்லிட்டு இப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணனும் கண்டிப்பா நீங்க உங்க அம்மாகிட்ட கன்வெ்ட் பண்ணி நீங்களும் வாங்க நம்ம
ஆமா கண்டிப்பா நான் இங்க மோஸ்ட்லி நான் வந்து நம்ம வந்து மும்பைக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த சைடு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் நார்த் சைடு போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு
அப்பதா அங்க உள்ள கொலாச்சார வழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் உணவு வகையிலே எல்லாமே நம்முளுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு அதிகமா
ஆமா கண்டிப்பா ஆ நீங்களு நீயு வீட்ல ட்ரை பண்ணிட்டே இரு எப்படியும் எப்படியும் நமக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்திருக்காங்க சோ அதுக்குள்ள ட்ரை பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ள அமௌன்ட் அமௌண்ட் கட்டிட்டு கட்டிட்டு நம்ம வந்து
ஆமா அதுக்குள்ள நமக்குள்ள குள்ள எல்லாம் சரியாயிரும் அப்ப
உம் சரி ஓகே